சொல்லு
ஆஹ் ஆமா கேக்குது ஆஹ் நல்லா இருக்கு அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்கெப்பா
ஆஹ் சொல்லுங்க நானமா நான் இப்பத ஒரு ஒரு வாரம் இருக்குமா ஆஹ் ஆஹ் எல்லாரு ல்ல இருக்காங்கம்மா இங்க அப்பா எல்லாரும் நல்லா இருக் இருக்காங்களா
இருக்கா ப எல்லாம் நல்லா இருக்கோம் உம் வந்ததே தெரியல ஃபோனே பண்ணல எனக்கு
அப்படியா இல்லமா நாதமா கொஞ்சோ வேலையா இருந்துட் ட்டன் அதனால நானே அவளுக் சொல்லவே இல்ல இப்ப நேத்துதான் நானுமே அவகிட்ட சொல்லியிருந்தேன் செரி இது இந்த மாதிரி வந்திருக்கேன் பா ஃப்ரீயா இருக்கியா என்ன பண்றேன்ட்டு அதான் அதான் கொஞ்சோ வேலைக்கு போறா போல அதான் சொன்னா செரி நான் ஃப்ரீயாயிட்டு சொல்றேன் அப்படினா செரி அதுதான் அப்போ வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரிப்பா அப்படின்னா
அங்க பக்கத்துல ஒரு ஸ்கூலுக்கு எல்கேஜி யூகேஜி டீச்சரா வே
ஆஹ் சொன்னா சொன்னாமா
சொன்னாளா
சொன்னா நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணண்டி இத ஏதாச்சு போனேன் அப்படின்னா கடைச்சிச்சு நல்லாருக இ இதுன ஓகேவாயிடுச்சு அப்படின்னா
உம்
செரி அதனால தான் செரி புதுசா ஜாயின் பண்ணிருக்கா செரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்
செரி
அதனால செரின்னு சொல்லிட்டுதான் வந்துட்டு நான் அவ்ள டிஸ்டர்ப் பண்ணல செ ரெண்டு மூணு நாள் கழிச்சு பேசிக்கலாம் அப்படின்ட்டு
செரிமா செரி செரி இப்பதா போனேன் ஆஹ் பரவாயில்லடா நல்லா இருக்கேன்
செரி செரி செரி செரி வந்துட்டால ம்மா வீட்டு
வந்தனா பாப்பக்கு காச்சல இரு ந்ததா ஆஹ் நேத்தெல்லாம் நல்லா இருந்தா இன்னைக்குதான் இன்னைக்குதான் காச்சல் உம் இப்ப கிளம்பிட்டு ஹாஸ்பிட்ல் போயிருக்காங்க பாக்க
ஸ்ஓ சேரி சேரி அங்கதும் மழை எதுவும் பெய்தா மல இது இடி இது இல்லல்ல சேரி சேரி சேரி சேரி சேரி சேரி சேரி சேரி ஓக்கா பாப்பாக்கு காய்ச்சல் ஆயிடுச்சா
ஆமாண்டா அது எங்க தண்ணில இந்த வெயிலுக்கு என்ன பண்றன்னா டப்புல தண்ணி புடிச்சு இப்ப தண்ணி புடிச்சு வைக்கிறோம்ல அதுல உட்காந்துடுறா இல்ன்னா பைப்பு திருப்பிடுறா
ஸ்சேரி சேரி சேரி சேரி சேரி சேரி சேரி அது அந்த இந்த வயசே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த வயசுதான குறும்பு வயசுதான் அது பொண்ணுங்களா இருந்தாலும் சேரி பசங்களா இருந்தாலும் சேரி அந்த குறும்பு இருக்கதா செய்யும்
ஆமா என்ன பண்றது
பாவோநீங்களும் ஒத்தாலாம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க
இருந்துப்ப சாமி சில நேர த்தில ரொம்ப சேட்டை பண்ண மாட்டா அவளுக்கா தோ தோணுச்சுன்னா என்ன பண்றனா ரொம்ப வெயிலா இருக்கு கா அதனால ரொம் அழுகுறானா நான்த டப்புல தண்ணி புடிச்சி கொடுத்துறது அதுல கொஞ்ச நேரம் உட்காந்துர வச்சிருவேன்
இல்லமா நமக்கே உஷ்ணம் தாங்க முட்ல அப்ப அது குழந்தல்ல அதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் நம்மளாவது சொல்லி ஆத்திரோம் அவங்க வந்துட்டு சொல்ல மாட்டாங்கல்ல அதனால அது கொஞ்சம் கஷ்டம் கஷ்டமா தான் இருக்கு
ஆஹ் ஆமாடா அத கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னா என்ன பண் டப்புல தண்ணி ஊத்தி ஒரு ரெண்டு மூணு சமானான் அந்த வாத்து பொம்மைய எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போட்டு கொடுத்து ம்னா அத வச்சு கொஞ்ச நேரம் வெளையாடிட்டு இருப்பான்
ஆ ஆ ஆ ஆ
அதுக்கு வேண்டி போட்டு கொடுடத்தருது
செரிங்கமா செரிங்கமா
ஆஹன தன அ பண்ணது ஐஸ் கிரீம் சாப்பாட அப்பா வந்த உன வேணும்னா வாங்கிட்டு வந்தாரு அப்பறம் நைட் ரோஸ் மில்க் வேணும்னு வாங்கி குடிச்சது காலையில காய்ச்சல்
நீங்க தண்ணில ஆட வச்சதோட ரோஸ் மில்க் சே
ஆஆமாண்ட ஆமா அதனாலதான் உட முடியமா போயடுச்சு
இருக்கும் ஆஹ் இப்தான்ஹ கூட்டுப்பெ
ஆமா ஆமா ஆமா கொஞ்ச நேரம் நல்லாதான் இருந்துச்சு சாயந்தரம் ஆகும்போது கொஞ்சம் ஒரு கண்ணுல இருந்து தண்ணியா வடி ஆரமிச்சு வச்சு மூக்குல தக்காளலன்னு நல்லா சளி வேற அதனால அப்படி ச போய் வரு அவர் ஊசி போட மாட்டாரு டாக்ட்ரு வெறு மாத்தரமருந்து ம தந்தா செத்த பாத்து பெரன்ட்டு போய்ருக்காங்க நானே இப்ப அவுங்களு ஃபோன் பண்ணுனு நெனச்சேன் சேரி சார்ஜர் வேற இல்ல ஃபோன்ல
ஆ
அது சார்ஜர் போட்டுச்சுக்கலா நேர அப்டின் போட்ருந்தேன் பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்டே இருக்குதுங்க
ஆ நா என்னன் பாக்கறமா ஆ செரிமா இப்ப வராது
என்னடா புரில
மா உங்சவுண்டு வராது
ம் ம் செரி வா வீட்டுக் வாமா
கண்டிப்பா வரேன்
ம் அப்பலா நல்லா
ஆஹ் நல்லா இருக்காருமா மொதலுக்கு இப்ப எவ்ளவோ பரவால்ல ஆஹ் பரவால்ல நல்லா இருக்காங்க
செ வீட்டுக்கா இல்லனா ரென்ட் நாளைக்
என்னமா இல்லமா வரே வரேமா அது கொஞ்ச அது இங்க வந் ட்டாலே கொஞ்ச வேலயா வந்ருதா அதனாலதா வர முடிய மாட்டேங்குது கண்டிப்பா நா வந்துட்டு ஃப்ரீயா இருக்கும்போது கண்டி ப்பா வீட்டுக்கு வரயல
ஆஹ் சேரிமா சேர் சேர் வாவா உம் கண்டிப்பாமா வா வா ஹ பர பரவால்லமா எல்லாரு நல்லா இருக்கோ அப்பா வேல மண்டவுத்துல இருக்காங்க
உன்னா அது ரெண்டு பேருமே தம்பியா ப்ப ரெண்டு பேருமே வேலயாரு க்காங்க அப்டின் சொல்லி சொல்லிட்ருந்தா இன்னு வேல முடியலையோ
மா
சேரி சேரி சேரி அப்படியாவோ அதனாலயா நாளைக்குதா ஓ அப்ப நாளைக்கு முகூர்த்த நாளோ சேரி சேரி இல்ல இல்ல தம்பி பச தம்பிங்களு நாளைக் கு ஒரு கல்யாணோ இருக்குன்னு சொன்னாங்க இன்னைக்கி நைட் ஆ ரிசப்ஷனா நாளைக்கி வந்துட்டு கல்யாணம் போலா காலைல முகூர்த்தத்துக்குதா திண்டுக்க திண்டுக்கல் போகணுன்னு சொல்லி ட்ருந்தாங்க அங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க இங்க சித்திய கொண்டு வந்து ஆஹ் ஊர்ல இருந்து சித்திய வந்துட்டு பாட்டி வீட்ல விர்றதுக்காக விட்டுட்டு அப்படியே வந்துட்டு அங்க போயிட்டாங்க ஆயி த்து அவங்க ரெண்டு பேரு கல்யாணத்துக்கு வந்து ட்டு திண்டுக்கல் போயிருக்காங்க
சேரி சேர் சேர்
அதனால வந்துட்டு சொன்னாங்க அதனால தான் கேக்குறே
ஆமாட முக்கூ தான் நாளைக ம் இன்னைக்குமே முகூர்த்தம்தான் இன்னைக்கு முகூர்த்தம் தான் நாளைக்கு முகூர்த்தம் தான்
செரி செரி அதான் நீங்க சொன்னத வச்
ஆஹ் ஆமாட அப்புறம் முப்பத்த ஒன்னாம்ந்தேதி பவு பௌர்ணமிா முப்பதுரு முப்பத்தோல பௌர்ணமி
ஆஹ் ஆஹ்ஹ்ஹ்ஹ் செரி செரி செரி செரி
இருச்சுன்னா அப்புறம் தேய்ம ரின்ட்டு முகூர்த்தம் அந்த அளவுக்கு இருக்காது
ஆஹ் செரி செரி தைப்பெரியில யாரோ அவ்வளோ சீக்கிரம் வ
ஆஹ் ஆமாடா கட்டு முகூர்த்தங்க வைப்பாங்க பெருசா இருக்காது சின்ன சின்ன ஃபங்க்ஷன் கோம்பளதான் அதனால தான் இன்னைக்கு இப்ப நட வேல பயிருக்குறாங்க
ஆஹ் செரி செரி செ செரி
ஒரே நிமிஷம்டா தண்ணி குடி
ஆஹ் செரிங்ம்மா குடிங்க குடிங்க
ஆஹ் சொல்லுடா சொல்லுடா
ஸ் ஆஹுஸ்
உம் செரி பாத்துட்டு அப்புறம் செரி அவங்க வந்துட்டாங்கன்ன தெரியல உனக்கு ஃபோன் பண்ணா சொல்லுது ஏன்னா அம்மா அப்ப ஃபோன் ஃப்ரை கூப்பிட முடியாது உ ஆமா உன்னைக்கு இது கவுசி கூப்டா உம்மைய அம்மா சொன்னாங் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து பாப்பாக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்க ஆஹ் வீட்டுக்கு வர சொன்னே சொல்லுவோம் ஃபோன் சுவ்ட்சு ஆஃப் ஆயிடுச்சு உ வீட்டுக்கு வர சொண்ணேன் சொல்லிரு ஆஹ் என்ன நைட்டுக்கு டிஃபன் என்னம்மா
இல்ல இல்ல அங்கே அவளுக்கு அண்ணாக்குல்லாம் சாப்பாடுங்கயா இல்ல அவதான் சேர்ந்து செய்வாலல கடையிலையான்னு கேட்டேன் ஓ ஓ ஸ் அப்படியா சேரி சேரி சேரி சேரி சேரி ஸ் ஓ சேரி சேரி ஆ அப்படியா சேரி சேரி நான் உ நேத்தா முந்தாணேத்து கால் அப்படித்தான் சொன்னா மாமியார் வீட்டுல இருக்கு தான் சொன்னா
அவங்க மாமியார் வீடு இங்க இல்ல கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்டப் தள்ளி போனு அதனால அவங்க போனாங்கனா வர்றதுக்கே லேட் ஆயிரும் பத்து பத்து மணி பதினோரு மணினுல்லா ஆகும்
ஓ அப்படி ஆயுடுமோ சேரி சேரி சேரி சேரி சேரி சேரி சேரி சேரி செரி அப்பனா நான் கண்டிப்பா சொல்றேம்மா கால் பண்ணானா சொல்லிடுறேன் நானு ஸ் ஆஹ
நைட்டு் வேலையன்னுங்காட்டி நான் அம்மா ஒரள் தானே அது அப் அப்பா நைட் வேலை இருக்கறங்கட்டி அம்மா ஒரு ஆள்
ஸ் ஆஹ ஆம் ஆமா ஆமா அதனால செரி செரி செரி செரி செரி அத மட்டு சாப்ட்டுட்டு படுத்துருவீங்களோ அப்ப அப் அப்படியா செரி அப்பாக்குல்லா சாப்பாடு அப்போ கடைல சாப்ட்டுப்பாங் ளோ
கடையில சாப்ட்டு பாங்க எல்லா பசங்க வேலை செய்ற பசங்களுக் சாப்பாடு வாங்கி தரணும்ல ம் அப்டியே சாப்ட்டுக்குவாங்க சாப்ட்டுட்டு மாலையில வாங்கி கொடுத்து த்தே முகூர்த்த மாலைல்லா வாங்கி கொடுக்கணுமல்ல அதெல்லா ஒரு பத்து பத்ர பதினோரு மணிக்கு மேலதா அதெல்லா கொண்டோயி கொடுப்பாங்க அதனால தா அதனால லேட் ட்டார்க்கு அத அப்டியே பண்ட்டே நீ மா
என்னங்கமா இங்கே சாப்பாடு வந்துட்டு இது தா ஆ இனிக்கு இதனால பிரியாணி மா
ஓ ஓ பாரிஸ்
ஸ் ஆ ஆஹ் செரி அதனால தா நான் மதியான நீங்க கூப்ட்டப்பவே என்னால கூப்ட முடில இங்க பாட்டி வீட்ல வேற இருந்தனா ஸ்ஸ் அதனால தா கூப்புட முடில இப்ப கூப்பிட்டது நானு அங்க இருந்துட்டு இப்ப தா வந்தனா செரி இருக்கு அதுவே ஒஸ் ட்ல எல்லாமே பசங்கனால சாப்பிட்டுப்பாங்க மாம்னாருக்கும் அவரோட இது அவுங்க அப்பதாக்கு மட்டு எதாது ந்து டிஃபன் குடுக்கற மாரி இருக்கும் மத்தபடி எல்லாத்துக்குமே வந்து விட்டு இது தா அதட இத பிரியாணி இருக்கு அதுவே சாப்ட்டுப்பாங்க எல்லாரும் ம்ம்
அவங்களுக்கு மட்டு மாவிருந்தா தா ரெண்டு தோச ஊத்துனா முடி
ஆமா அவது தா முடிஞ்சது அவங்க என்ன ரெண்டு மூணுக்கு மேல சாப்ட மாட்டாங்க அதனால அது மட்டும் இது பண்ணிட்டா முடிஞ்சுச்சு
சேரிடா சேரி சேரிடா ஆமா சாமி ன நானும் ஒம்பது பத்து மணி ஆக போனு சுச்சாப் ஆப் ஆகுற மாரி இருக்கு உம் கட் பண்ணிக்க பின்ன கூப்படுறேன் உம் சரி ம் வக்கட்டா